ஹலோ எப்டிர்க்கீங்க
உம் நல்லாருக்கங்க நீங்க எப்டிர்க்கீங்க
உம் நானு நல்லாருக்கே என்ன வீட்லதா இர்க்கீங்ளா
ஆமா ஆமாங்க. இப்பதா சாப்ட்ட
சேரி சேரி வீட்லதாருக்கீங்களா இல்ல வெளிய இருக்கீங்களான்னு கேக்கலான்ட்டு தா ஏன்னா ஃப்ரீயாயிருந்தாதானே பேஸ்
ஆமா ஆமா ஃப்ரீதா சொல்லுங்க. எப்டி போச்சு.
ஆமா நீங்க வந்து சமயல்லா நல்லா செய்றீங்க போல
நல்லாவா. செய்வாங்க ஓரளவுக்கு.
ஆஹ் நீங்க ஸ்டேட்டஸ் போட்ருந்தீங்களா நா பாத்தே நல்லாருந்துச்சு பாக்கவே பிரியாணி கலரு அந்த இதுெல்லா அதா எப்டி செஞ்சீங்க அப்டின்னு கேக்கலான்னு தா ஃபோன் பண்ணன் கொஞ்சோ ரெசிபி சொல்ல முடியுமா
சொல்றோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கி தா செஞ்சே பரவாயில்ல ஓ அளவுக்கு வந்திருந்தது
ஆ பாக்க வந்து அந்த ஹோட்டல்ல எல்லா ஃபோட்டோஸ் எல்லா போட்டிருப்பாங்கள மெனு கார்டுல
ஓ அப்டி இருந்துதா
டெம்டிங்கா இருந்துது சேரி எப்டி செய்றீங்கன் கேக்லா ரெசிப்பி ஒரு ஒருத்தங்க வீட்ல ஒரு ஒரு மாரி செய்வாங்கல்ல நானு செய்றே - ஆனா வந்து ம்ச் அந் த மா அது அந் அந்த மாதிரி எனக்கு ம்ச் இப்போ நம்ம செய்யறத வி ட மத்தவங்க செய்றது இன்னு கொஞ்ச நல்லா
ஆமா ஆமா எல்லாருக்கு அப்டிதா இருக்கு
ஆமா அதா சேரி ரெசிப்பி கேக்லா கேட்டு நம்ப ஒருத நாள் ட்ரை பண்ணுவோ
உங்க ஸ்டைல எப்டி இருக்குன் சொல்லுங்க அதுக்கப்புற நா சொல்றே
ஆ சேரி எங்க எ நாங்க வந்து இப்போ சிக்கன் மட்டன் எது எதுல செய்யறதா இருந்தாலு அத வாஷ் பண்ணிட்டு ஆ வாஷ் பண்ணி அது ஓரமா வச்சிறோ அப்புறோ வந்து எ எவ்ளோ அரிசி தேவையோ அத வந் து நல்லா அந்த அரிசியு வாஷ் பண்ணிட்டு அத ஊற வச் வச்சிருவோ பாஸ்மதி பாஸ்மதி ஆமா பிரியாணி ரைஸ் தா போடுவோ அத வந்து நல்லா வாஷ் பண்ணி அத வச் அ து ஊற வெக்கிற மாரி அந்த அரிசிக்கு மேல தண்ணி வர மாதிரி ஊற வச்சிட்டு அப்புறோ வந்து ஆ ஒரு பெரிய வெங்காயோ ஒரு ஆ பிரியாணிக்குன்னா பெரிய வெங்காய தா யூஸ் பண்ணுவோ
ம் யூஸ்வலா எத்தன கேஜி போடுவீங்க வீட்ல பிரியாணி
அவ்ளோ தா அதுக்கு மேல வந்து எங்க ஃபேமிலி நாலு கேட்னா
ம் ம் ஒன் கேஜி போதுமா
கேஜ் போது போது போது அதுவே வந்துரு ரெண்டு வேலைக் வந்துரு அதுவே கொஞ்சோ கொஞ்சமா தா சாப்புறோ ஆமா எங் து வயிறு நெறைய யாரு சாப்பிட மாட்டறாங்க
ம் ம் டயட்டா எல்லாரு
அப்டியல்லா ஒண்ணு கெடையாது அந்த மாரி வந்து ஒரு ஒன் கேஜிக்கு வந்து ஒரு அஞ்சு வெங்காயோ அஞ்சு வெங்காய வந்து நீல வாக்குல வெட்டி ஆஹ் எதுல எந்த இதுல செய்ய போறமோ மோ அதுல போட்டுருவ போட்டு ஆயில் போட்டு பட்ட கிராம்பு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு ஒன் கேஜிக்கு அஞ்சு
ஓ அஞ்சு ஓகே ஓகே கேஜில தெரியுங்கள ஒன் கேஜிக்கு இவ்ளோ கேஜி தக்காளி வெங்
ஆமா ஆமா ஆமா ஆமா தெரியும் இப்ப வந்து ஒரு கிளாஸ் தா வந்து எங்க வீட்ல ஒரு கிளாஸ் இருக்கு அது அந்த கணக்கு படைல தா எனக்கு தெரியு வேறக்கி இப்ப வேற வீட்ல போய் அத செய்யிங்கன்னு சொன்ன வராது அந்த மாதிரி ஆஹ் அதுல வந் ந்து ஒன் கேஜிக்கு வந்து அஞ்சு வெங்காய அஞ்சு வெங்காய அஞ்சு தக்காளி அதுவு பெருசா இருக்கனு இதுவு பெருசா இருக்கணு சின்னதா இருந்தா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிகணு அது போட்டு அந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ஆஹ் ப்ரவுனா மாத்தி மாறிட்ட பிறகு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்டு வீட்ல அரச் செதா வெளில இருந்து அதா சொன்னனே பட்ட லவங்கே கிராம்பு அந்த் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு ஆயில்ல போட்டுட் டு அதுக்கப் அப்புறம் ஆனியன் போட்னு போட்டு அத ஃபுல்லா கோல்டன் ப்ரவுண்ல மாத்திட்டு அதுக்கப்புறோ ஆஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஹ் அது வீட் வீட்ல அரச்சதாதா இருக்கணு வெள்ல இருந்தா அது வந்து டேஸ்ட்டே போய்ட்ற மாரி தோணுது எனக்கு ஒரு தடவ ட்ரை பண்ண அதுல பிரியாணின்ற மாரியே இல்ல அது
ஓ கடயில வாங்குனாவா
கடயில வாங்குனா அது செரியா இல்ல இப்ப வீட்லனா நம்ம ஃப்ரெஸ்சா அரச்சு நம்ம பண்ணுவோம் அது வந்து பிசர்வேட்டிவ் டு இருக்கும் சோ இத்தன நாள் கெட்டு போக கூடாதுன்றதால அவன் ஏதோ என்ன அட் பண்றானோ
ஆமா கண்டிப்பா கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க என்ன பண்றது எமெர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம்
ஆஹ் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்லாம் இருந்தாலும் கொஞ்சோம் டேஸ்ட்டும் வேணும் ஹெல்தியாவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம வீட்ல செய்யறதே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா அதனால அஹ் வீட்ல அரைச்ச அஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எதுர் கோ அத போட்டுரு மோஜி மட்டனா இருந்தா குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் எடுத்து அடிச்சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் அதுலே அதுக்கப்பறம் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன்னா இதுலயே வந்து வெந்த்றோம் அலனால அதப்
மட்டன் வேகருக்கு எத்தன விசில் விடுவீங்க குக்கர்ல
அது ஒரு ஒரு க ஒரு மாரி இருக்கும்ல கொஞ்சோ சாஃப்டா இருக்கற இது இருந்தா அது எப்பிடி இருக்குன்னு பாத்துதா பண்ண முடியு அது கரெக்ட்டா சொல்ல முடியலல்ல
உம் ஒரு குப் து ஒரு அறுநூரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க ஒரு மீடியம் எல தல கறியா இருந்தா
ஆஹ் ஒரு அ ஒரு நாலஞ்சு விசிலு அஞ்சு விசிலுக்குள்ள அவ்வளவுதா அது பா அது தாண்டிருந்தா இதுல போடும் போது இன்னு கொஞ்ச இதுவாயிடுல்ல ஆமா அதுல வந்து ஒரு ஹாஃப் இது வெந்துடுற மாதிரி குக்கர்ல எடுத்துருவோ
உம்
ட்டு இதுல இதுல போட் டு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச உப் ப்பு கொஞ் ஜ மஞ்ச மஞ்சத் தூள் கொஞ்ஜோ மொளகா தூள் எல்லாத்தையு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு
வேக வச்சுருவேக
இல்ல அ அது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுணு அதுலயே வே வெந்துட்ருக்கு ஸ்டவ் வந்து ரொம்ப பாஸ்ட்ல வைக்க கூடாது கொஞ்ச சிம்ம சிம்மலே வச்சு எல்லாமேபுல்லா மிக்ஸ் பண்ணி அஹ் அப்பற வந்து இந்த பசங்கள் எல்லா என்ன பண்றாங்கன்னா வந்து குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்ட மாட்டாங்க சில ஐட்டம்ஸ்ல்லா நெறைய அந்த தக்காளி வெங்காயம் அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு யாரா சொல்லிட் ன்றதால நா அரைச்சிட்டு ஊத்திருவே
ஓகே ஓகே அரைச்சி ஊத்தனா டேஸ்ட் மாறாதுங்களா
நா நா அரைச்சிதா ஊத்திட்ருக்கே ஆமா நா வந்து பச்ச மொளகா அப்புற இது ஆஹ் கொத்தமல்லயு புதினாவு அரைச்சிருவே கொஞ்ஜ கொத்தமல்லியு கொஞ்ஜோ புதினா மட்டு கொஞ்ஜோ ஒரு இப்போ ஆமா ஒருட்சமா அஹ் நம்ம ஒரு புடி எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம கைப்பிடி அளவு கொஞ்ச தனியா வச்சுட்டு மீதி எவ்வளோ போணமோ அதெல்லாமேஅச்ச ஊத்திருவே இதுல
ஓகே
லைட்டா வந்து அதுல அதோட இதுவு வந்துடும் ஆஹ் நம்ள்க் பச்ச மொளகாவுஸ் சரி இந்தா கொத்தமல்லி புதினா வாயில வராது ஆமா அவங்கள்க்கு நம்ம டாரெட் வந்து அது சாப்பிடணும்ன்றதாலதான அத எடுத்து வச்சுதானே எல்லார அ சாப்புடறாங்க சோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு தக் காலியு போட் ட்டு தக்காளியு வந்து சாஸ் தாவு ஃபுல்லா இது பண்ணிட்டா சிக்கன்னா வந்து அதுலேயே வந்து கொஞ்சொ எண்ண பிரிஞ்சு வர மாரி இருக்கு சோ அது வந்து கொஞ் ஆ சிக்கனா சிக்கன் பிரியாணி பண்றதா இருந்தா கொஞ்சோ எண்ணெ க கம்மியா போட்ணு இதுனா கொஞ்ச அதிகமா இருந்தா பரவால்ல
மட்டன்னா அதுல இருந்தே இருக்கு இல்ல கொழுப் பு
இருக்கு ஆனா வந்து ஆமா இருக்கு ஆனா சிக்கன்ல விட கொஞ்சோ கம்மிதானு நெனக்கிறே நானு சிக்கன்ல கொஞ்சோ அதிகமா எண்ண பிரியுது அப்டின்னு எனக்கு தோணுது அது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்டே கொஞ்ச தண்ணி ஊத்தி அ அப்றோத் தயிர் கொஞ்சோ ஆ எனக் கீழ அடி புடிக்கூடாதுல இது ஃபுல்லா வந்து ட்ரை மசாலாவா போட்டுருக் கோ நம்ம நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச தண்ணி விட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்புக்கு தேவையான அளவு போட்டு கொஞ்ச தயிரு கொஞ்ச லெமன் கொஞ்சோ பேலன்ஸ்டா கொஞ்சோ ப்பு தன்ம இருக்கற மாதிரி போட்டு ஃபுல்லா மிக் மிக்ஸ் பண்ணிட்டு அப்றோ மூடி வச்சுட்டு கொஞ்சோ கறி வேகணு கறி வெந்துருச்சுன்னா ஆ அத எடுத்து நாங்க தனியா வச்சிருவோ நாங்க ஒரே இதுவா செய்ய மாட்டோ தனித்தனியாதா ரைஸ் தனிய இது தனியா இது வச்சுட்டு அதுக்கப்புறோ இது செஞ்சி செஞ்சி அத வே வேகறத்துக்கு நம்ம மூடி வச் வச்சிருவோ இல்ல மூடி வெக்கு போதே ஒரு பக்கோ வந்து தண்ணி வச்சிருவோ சாப்பாடுக்கு ஒல வச்சிட்டு அ ஆ அதுல கொஞ்சோ உப் பு கொஞ்சோ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் போட்டு அந்த ஃபுல்ல அந்த தண்ணி அந்த பபுள்ஸ் வருல மேல அது ஃபுல்லா வந்துட்டதுக்கு அப்புறோ அந்த அரிசிய நம் நம்ப வந்து ஊற வச்சிருக் கோ அந்த அந்த தண்ணி இல்லாம அரிசி மட் எடுத்து இதுல போட்டுருணு அரிசி வந்து ஒரு அந்த அரிசிய வந்து இப்டி நம்ப எடுத்து பாப்போ இல்ல வெந்திராச்சாண்ட்டு பாக்குமோது இது அந்த அரி அ அந்த அரிசிய ஒடைக்கு மோது மூணு துண்டா ஒடையணு அதுதா பதோ மூணு தொ மூணுக் ஒடைக்கு போது மூணு
கேட்டு தா போடுவீங்களா
ஆமா அது ஃபுல்லாவு வேகக்கூடாது அது ஃபுல் ஃபுல்லா ஃபுல்லா வெந்துருச்ன்னா நம்ம மிக்ஸ் பண்ணு போது தம் குடுக்குபோது அது ரொம்ப கொல கொலன்னு ஆயிடு அதனால அத பாத்து இது பண்ட்டு அத வடிச்சிட்டு அதுக்கப்புறோ அந்த அரிசிய தூக்கி இந்த ம மசாலல கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் ப அந்த இது இர்க்குல்ல அந்த ஆரஞ்ச் கலர் கேசரி பவுடர் அத கொஞ்சோ அந் அத நம்ம வடிச்ச கஞ்சி இருக்குல்ல அந்த கஞ்சில வந்து மிக்ஸ் பண்ணினணு மிக்ஸ் திக்கா மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸ் மேல போட்டா அந்த ஆரஞ்சு கலர்ல வந்துரு ஆரஞ்சு ரெட்டு கிரீன் என்னென்னமோ கலர்ஸ் இருக்கே எந்த கலர் இருந்தாலூ சில சில வீடியோஸ்ல எல்லா நானும் பாத்திருக்க கிரீன் கூட போடுறாங்க ஃபுல்லா கிரீன் இல்லாம சும்மா ஓ எதோ ரெயின்போ கலர்ல போடற மாரி கொஞ்சோ கிரீன்னு கொஞ்சோ எல்லோ கொஞ்சோ ஆரஞ்ச் எல்லா போடறாங்க சும்மா கொஞ்சோ
ஓ ஓ கொத்தமல்லி புதினா சேத்த இதுக்கு சேத்ததுக்கு இது வாங்கவா
அது என்னமோ தெரியல அதெல்லாம் போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணிர்றாங்க ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆ கீழ ஒரு தவா வெச்சுட்டு ஸ்டவ்ல ஒரு தவா வெச்சுட்டு நம் நம்ம செஞ்ச பிரியாணியா அது மேல தூக்கி வெச்சு அது மேல எதாச்சு ஒரு வெயிட் ப்ச் டைட்டா மூடுற மாதிரி கீழந்து ஹீட் ஆகூ ஆல்ரெடி பிரியாணி ஹீ ஹீட்டா இருக்கு அதுக் மேல எதாவ் டைட்டா ப்ச் வெயிட்டா இருக்ற மாதிரி வெச்சோன்னா ஒரு டென் ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ் கொஞ்சோ தம் குடுத்தோன்னா அது ஃபுல்லா வந்து
மீடியம் ஹீட்ல ம் ம் மீடியம்
ஓ டென் டு ஆமா ஆ டென் டூ ஃபிப்டீன் மினிட்ஸ் குடுத்துட்டோன்னா கரெக்ட் ஆயிரு அதுக்கப்றோ எடுத்து சாப்பிட வேண்டிதா அவ்ளதா சேரி நா உங்க பிரியாணிய வந்து அடுத்த கால்ல நா கேக்கற ஓகே இப்ப கொஞ்சோ எனக்கு வேல இருக்கு
எனக் கூட வேல இருக்கு எ ஹஸ்பண்ட் வேற வ வண்டார்போல சேர் ஓகே கே பாய் ஆஹ ஓகே பாய்